ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க பாப்பாவு டீ காஃபி தா குடிப்பாங் காஃபி தா குடிப்பாங்ளா
ஆம்மா பாப்பா ரெண்டு பேருமே காஃபி தா புடிக்கு டீல்லா அந்த அளவுக்கு பிடிக்காது ரெண்டு பேத்துக்கு ஆம்மா எங்க வீட்ல எப்டினா டீ போட்டோன்னா எங்கத்த எங்க மாமாக்லா இஞ்சி நெறையா தட்டி போடணு
அப்டிங்லா நெஞ்சி ஏரியாதுங்ளா நானு இஞ்சி தட்டி போட்டு குடிப்ப மானிங்ல ஆ மார்னிங் இஞ்சி தட்டி போடும்போது எனக்கு அதென்னமோ அது ஒரு நெஞ்ச எரி நெஞ்சு வந்து எரிச்சல்க்கு சரியாயிரும்பாங்க எனக்கு வந்து நெஞ்சு வந்து ஒரு மாரி புண்ணார்க்குமோ என்னமோ தெர்லங்க நெஞ்சு
ஓ ஓ அது நெறைய பேருக்கு அது ஒத் ஒத்துக்க மாட்டேங்குதுதா இஞ்சி தட்டி குடிக்கிறது ஆனா எங்க வீட்ல எங்க அத்த மாமாக் அந்த மாரி போடணு அதனாலயே ஏ ஏ என் பாப்பாங்களுக்கு இஞ்சியே புடிக்காது
ஆ
அதுனால அவங்க ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க அத
அப்டி எப்டி இல்லங்க ரொம்ப நல்லது ஹாட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க
நல்லது எங்க வீட்ல நார்மலா நமக்கு ஒரு மாரி ஒரு மாரி கேஸ்சு இல்ல இந்த
ஆமாங்க வயிறு ஃபுளோட்டிங்கா இருந்தாலுமே என்ன சொல்வாங்கன்னா இந்த இஞ்சி தண்ணி மட்
ஆ இஞ்சி தட்டி குடிச்சா வெறு வய்த்ல குடிச்சோன்னா நல்லா இருக்கு
ஆம்மா அ எ பொண்ணுக்கு பாத்தீங்னா சளி புடிக்கு அடிக்கடி அ சளி புடிக்க க்கும் போது என்ன ஆகு பாத்துடீங்கன்னா அது நல்லாவே அவளுக்கு வந்து மூக்கு அடச்சுக்கு ஒரு மாரி இந்த பூனை கு குட்டி எல்லா ஒரு சவுண்ட் வுடுங்கல்ல குர்ரூ குர்ரூன்னு அந்த அளவுக்கு ஆயிடுங்க அப்ப என்ன பாண்ணுவாங்கன்னா இஞ்சி இச் இஞ்சி இருக்குதுங்கல்லா அத நல்லா தட்டி அப்டியே அது வந்து இல்லன்னா சொரவி சாறு எடுத்துக்குவங்க சாற் எடுத்துட்டு தேன் இருக்குதுங்கல்ல நல்ல தேனு அந்த தேனு நல்லா கொழச்சு வுட்டு கொஞ்ச வாயிலா வச்சுட்ருவ
ஆ ஆ ஆ
அப்றொ சுடு தண்ணி குடுத்துர்ணுங்க அதுல
அ அ அ
வெது வெதுப்பா ஒரு அன்னக்கி ஒரு ஒரு நாள் ஃபுல்லா குடுப்பங்க அடுத்த நாள் வந்து அப்டியே கொஞ்சொ வந்து அவளுக்கு மூச்சு வுட்றக்கு ஃப்ரீயா ருக்கு
ஃப்ரீயாருக்கு ஊ எல்லா அப்ப சளி எல்லா சரியாயிடுது உள்ள போயிட்டு ஆ
வந்து அவ்ளோ ஒர் இது
அ அ அ நாங்க வந்துட்டு புள்ளைங்கல்லா சாப்புல்ல அப்டின்னா வயிறு ஏதோ ஒரு மாரி இருக்குமோ அப்டின்ட்டு இஞ்சி தட்டி குடுப்போ ஆ
ஆ இஞ்சி மரப்பால்லா அப்பல்லா நெறைய வித்துட்ருந்தாங்க இப்ப எங்கெங்க இருக்குது இஞ்சி இஞ்ஜி மரப்பாங்கிறதே ரொம்ப ரேரு
இப்ப இனிப்பா இருக்கு எல்லா
அப்டிங்களா நா இஞ்சி மரப்பா சாப்ட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க இங்க எதாவது முன்னெல்லா நம்ம எதாவது பஸ் ஸ்டாண்டு ரயில் ஸ்டேஷன்ல போனோம்னா விப்பாங்க இல்லேன்னா எங்கேயாச்சு கடையில விப்பாங்க இப்ப எங்கையுமே கெடைக்கிறது இல்ல
எங்க ஏரியால ஒரு கடையில கெடைக்கு நா வாங்கி சாப்புடுவோ ஆனா அது ரொ ஃபுல்லா இனிப்பா தா இருக்கு இஞ்சி முட்டாய் மாரியே இருக்
அதா அதா அதா இல்லீன்னா அதிகமா போகாதுலங்க
ஆமா அதுதா ஆமா கரெக்ட்டு
நீங்க இந்த கல்ல மிட்டாய் மாரி விப்பாங்க அ கல்ல மிட்டாய வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ப ஒரு சின்ன காயின் மாரி விப்பாங்க தெரியுங்ளா அதுலயுமே இப்ப கடலைய கம்மி பண்ணிட்டு ஒரு மாரி பவுட்ரு சுகர் மர்ந்து அதிகமா ஆட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க
அப்புடியா ஓ
அதா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்
ஓ அதா ஸ்வீட்டா இருக்கு ஆ ஆ
அவுங்க ரொம்பப் பவுட்ரு சுகர் ஆட் பண்ண ஆட் பண்ணா ரொம்ப ஸ்விட் ஆயிடு நா அதுனால இப்ப நா அதுக்குள்ள அதுதான போட முடியுங்க
ஆமா அதுக்கா அப்புடி போட்டாதா அவுங்களுக்கு கட்டுப்படி ஆகு
ஆ கட்டுப்படி ஆவுறது இல்லைங்க வாங்க மாட்டாங்க இஞ்சி வந்து உங்களுக்கு சுருக்குன்னு நல்லா இருக்கு
இஞ்சியா இஞ்சி வந்துட்டு நல்லா சுருக்குன்னு இருந்தா தா நல்லாருக்கு ஆமா ஆ செரி செரி ம்
ம் மதியானோ என்ன சாப்பாடுங்க
மத்தியானோ இன்னைக்கி புளிசாதம் கோவக்காய் பொரியல்
அ அ புளி சாப்பாடு நானுங்களா நா பருப்பு கொழம்புங்க பருப் ப்பு கொழம்பு வச்சு முள்ளங்கி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு அவரக்கா பட்ட அவரக்கா பொரியல் பண்ணிட்டே அப்பறோ வந்து கேட்ரூட்டு போட்டு இவுங்க ரெண்டு பேரு கொஞ்சோ ச சாம்பார் வச் வந்து தம்பி குடுத்துற முடியாதுங்களா அவன் எடுத்து சாப்புட தெரியாது அவனுக்கு அதுனால வந்து கேரட் சாப் ப்பாடு மாரி போட்டு கொஞ்சோ கெளறி குடுத்து வுட்டே அதையு வாமிட் பண்ணிட்டானுங்களாமா
அய்யய்யோ இந்த பிள்ளைங்க கொஞ்சோம் பெருசாயி சாப்புட்ற வரைக்கு நமக்கு கொஞ்ச டென்ஷன் தா
ஆமாங்க அதுதா எனக்கு ரொம்ப இது அப்றோ வந்து அந்த தயிர் வாயில புண்ணா இருந்ததுங்களா தயர் சாப்பாடு தா குடுத்து வுட்டே இப்ப
ஓ சேரி சேரிங்க
அ அ பாப்பா வந்தாங்கன்னா எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுப்பீங்களா
எங்க வீட்ல எப்போதுமே ஸ்நாக்ஸ் எதாவது செஞ்சுகிட்டே தாங்க இருப்போ எதாவது செஞ்சுகிட்டே இருக்கணு எங்க வீட் ல்லாவே எங்க அத்த மாமாக்கு கண்டிப்பா செய்யணு ஆமா இன்னைக்கு தா கொஞ்ச ஃப்ரீயாயிட்டு வந்துட்டே நானு இல்லனா நேத்தெல்லா உளுந்தங் கஞ்சி நாங்க முறுக்கு போடுவோ இந்த இவ் மோ இந்த உளுந்தங்கஞ்சி கொழக்கட்ட உருண்ட உளுந்து உருண்ட இந்த மாரி தா நெறையா செய்வோ
உளுந்து உருண்ட எப்டி செய்வீங்க
உளுந்து உருண்ட நம்ம கருப்பு உளுந்து இருக்குல்ல அத அத மட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சிறணு நல்லா நைஸா அரை ச்சிட்டு இங் இது ரைஸ் மில்ல குடுத்தா அரைச்சுருது நல்லா அதுவு நைஸா அரைச்சிருவாங்க அரைச்சிட்டு அது வந்துட்டு நாட்டுச் சக்கரையு நல்லெண்ணெய்யு போட்டு நல்லா பெசஞ்சு உருட்டி வச்சிற்ணு அவளதா
அவளதா ரொம்ப நல்லதுல்லங்க கோப்தா அது பொண் பிள்ளைங்களுக்ளா ஆமா இடுப்பு வலிக்குலா இல்லைங்க எனக்கு வந் ஆ சொல்லுங்க
எங்க வீட்ல வந்துட்டு வாரத்துல வந்துட்டு அந்த உளுந்தங்களி உளுந்தங் கஞ்சி அ அந்த ஒ நா இதென்ன சிறுதானியம் இதெல்லா வந்துட்டு வாரத்துல ஒரு ரெண்டு மூண் நாள் சேத்துருவோ எப்டி இருந்தாலு
பரவால்ல பரவால்லைங்க
ஆமா அதனால கொஞ்ச இதா இருக்கு
புடிக்கிறது இல்லைங்ளே அம்மாவு உளுந்தங்கஞ்சி எனக்கு ஆ கல்யாணத்துக்கு முன்னாடிலா காச்சி தருவாங்க ஆ அந்த உளுந்தங்கஞ் இதுல வந்து அந்த ஏலக்காவு அந்த ஸ்மெல்லு எனக்கு புடிக்காதுங்க அதனாலயே வந்து நா உளுந்தங்கஞ்சியே அவாய்ட் பண்ணுவே இப்ப என்னாச்சுனா அதோட பின் விளைவுகள்லா அது பின் விளைவுகள் என்னாச்சு அப்டினா முதுகுவலி வந்துருச்சுங்க இப்ப சிசரியனா ரெண்டுமே இடுப் ப்பு வலி முதுகுவலி எல்லா நெறையா வந்துருச்சு நம்ம என்ன சொல்றாங்க போணோனே முட்ட நெறைய சாப்டுங்க அந்த முட்டையு எனக்கு அவ்ளோக்கா புடிக்காதுங்க
ஓ நல்லதெல்லா புடிக்கலன்னா அப்ற எப்
ஐய ஆமா அதுனால தா இந்த பிரச்சன முட்டையு எனக்கு வேவச் ச்ச முட்ட அது புடிக்கவே புடிக்காதுங்க
ஆ ஆ ஆ அப்ப ஆம்ப்லேட் புடிச்சதுனா அந்த மாதிரி சாப்ட்றலால நீங்க டெய்லி ம் செரி செரி அத ஏ ம் ஆம்ப்லேட்டு ஹாஃப் பாய்லு அந்த மாரி எதாவ்து
ம்
ம் ஒங்களுக்குதா ஒங்கள்ட தா பேசுறாங்ளா
என்னங்க
ஒங்கள்ட தா பேசிட்ருக்காங்களா அங்க பக்
ஆ இல்லைங்க பாப்பாவ கூட்டு வரக்கு டைம் ஆயிருச்சு அது வந்து சொல்லிட்ருக்குறாரு அ சொல்லல என்ட்ட ஞாபகப்படுத்தலயான்னு கேக்குறாரு
சேரி சேரி சேரிங்க ம் அதா அந்த உளுந்தங்கஞ்சி இதெல்லா இனிமேவாது சாப்புடுங்க எனக்கு சிசேரியன் தா
அதுதாங்க அதுதாங்க உளுந்தங்கஞ்சி தா எடுத்துக்கணு
இப்பெல்லா வலிக்கதா செய்யு எல்லாமே இதாதா இருக்கு வேற வழியில்லயே நாம பண்ணனுமே
அதா அதாங்க
ஆமா ஆ வேற என்னங்க அப்றோ
அப்றோ நீங்க தா சொல்லணு ஏதாச்சு
அ என்ன என்ன டிஃபன் என்ன பண்ணீங்க காலைல
டிஃபன்க்கு வந்துங்க தோச
தோசைங்களா சரி சரி சரி அ செரி செரிங்க அ
நீங்க இந்த கருப்பு கவுனியிலா இட்லி சுடுவீங்களா
கருப்பு கவுனிலா யூஸ் பண்ணுவோ கஞ்சி போடுவோ
கஞ்சி போடுவீங்க ஓகே ஓகேங்க கருப்புகவுனி ஆ ஆ பரவால் சிறுதானியத்த எடுத் துகிறீங்க நல்லா ஆ
சிறுதானியோ நெறயா எடுப்போ அந்த குதிரைவாளி ஆ அந்தம் அந்த மாரி ஐட்டோ ஆமா குதிரவாளி வரகு தெண சாம இதெல்லா அடிக்கடி வாரத்துல அதா வாரத்துல ரெண்டு மூன் நாள் பொங்கலு இல்ல தோச அந்த மாரி ஏதாவது போட்ருவோ ஆமா நல்லாவு இருக்கு
அப்டிங்களா அரிசி சேத்துக்கவே மாட்டே அதாவது அத நம்ம சேக்கும் போது அரிசி சேத்துக்க மாட்டீங்ளா
இல்ல இப்ப பொங்கல்னா நம்ம காலைலே பண்ணிருவோ அது ஹெவி இல்ல அதனால காலைலே பொங்கல் பண்ணிருவோ மத்தியானோ இந்த நார்மல் சாப்பாடு நார்மல் அரிசி சாப்பாடுதா
செரி செரிங்க மத்தியானோ ம் இல்ல இல்ல நா என்ன கேக்குறேன்னா இப்ப நீங்க தோசல்லா சுட்றீங்கல்ல
அ ஆமா
இப்ப நைட்டுக்கு நீங்க சுடம் நைட்டுக்கு ஊற வைக்கும் போது இப்போ வந்து அது ஒரு கிளாஸ் போட்றீங்கன்னா இப்ப குதுரவாளி அரிசி ஒரு கிளாஸ் போட்றீங்க அப்டின்னா
அ அரிசி போடுவோ அ உளுந்து வந்துட்டு சும்மா ஒரு கை ஒரு கை மட்டும் போட்டா போது அரிசி புழுங்க அரிசி இல்லன்னா இட்லி அரிசி சரிக்கு சரி போட்ருணு
அப்டிங்ளா அது அதுதா நா கேக்குறே அதுதா கேக்குறே இப்போ எ ஃப்ரெண்டு் ஒருத்தி இருக்கிறா அவ அவளு என்ன பண்ணுவா அப்டின்னா ராகி தோச ராகி இட்லிலா சுடுவா அதுல அரிசி போட மாட்டா வெறு ராகி உளுந்து வெந்தயோ இது மட்டுந்தா போடுவா
அது வே அரிசி போட்லன்னா இப்ப வராதே
பிளஃபியா வராதுங்களா ஆனா நல்லா இருக்குதும்பா கொஞ்சோ வந்து நா நல்லா புளிக்க வச்சுருவே நல்லாயிருக்கு அப்டிம்பா
இல்ல என்னதா புளிக்க வச்சாலு அது உங்களுக்கு தோசல்லா ஊத் தும் போது இளுக்க வராதுல்ல அரிசி போட்லன்னா
அப்டிங்குளா ஆனா அவ நல்லா வருதுங்குறா
ஓ தெரில என்னன்டு அப்ப
அதேதாங்க அப்றோ அதே மாரி பச்சப்பயிறு தோசையு சுடுவா
ஆ ஓ செர் செரி பச்சைப்பயறு தோசையு நா சுடுவே ஆனா அது அது ஒரு மாரி ஏதோ பச்ச ஸ்மெல் அடிக்கறனால அது சுடறது கெடையாது
இப்ப வந்து அதுலயு அவ வந்து அரிசி சேத்துக்க மாட்டாலாமா
அ அதுல அரிசி அ அதுல வந்துட்டு அரிசி சேக்லனா வரு பச்சப்பயிர்ல நம்ம நார்மலா அந்த அடதோச சுடுறோல்ல அந்த மாதிரி ஆமா ஆ
அந்த மாரி அதுல எல்லா வெங்காயமெல்லா போட்டு நல்லாவே சுட்டுக்குவா அப்றோ வந்து இதுலியு சுட்டுவா மேக் சிமம் அவ ராகிதா சுடுறாங்க ராகி, கம்பு தோச சுடுவா
ஓ கம்பு ஆ நாங்க கம்பு சுடுவோ கம்பு, சோளோ
ஆ ஆ
அதெல்லா சுடுவோ நாங்களு ஆனா அரிசி சேக்காம எப்டி சுட்றாங்கன்னுதா தெரில
அதுதா எனுக்கு தெர்ல அம்மா என்ன சொல்றாங்க கம்பல்சரி இப்ப ஒரு ஒரு அரகிலோ கொஞ்சமாவ்து பச்சரிசி போடுவாலா இருக்கு இல்லைனா வராது அப்டின்னாங்க அம்மாவு அதேதா சொன்னாங்க இல்ல அவ இல்லீங்கிறா எனக்கு வருது அப்டின்தா சொன்னா அவ அப்டினா ஊத்தாப்பு மாரி ஊத்திருவாளோ என்னமோ தெரில
ஆ இருக்கு ஆனா அரிசி போ ஆனா நல்லா மொறு மொறுன்னு வரு நல்லா சாப்பல்லா சூப்பரா ஆமா ட்ரை பண்ணி பாருங்க நீங்ளு ஒரு டைமு
இல்லைங்க நா ட்ரை பண்ணி இங்க எங்க வீட்ல செய்வங்க நா செஞ்சு சா சாப்டவே மாட்டாங்க அப்டியே வீணாத்தா போணு நானேதாங்க அத சாப்புண்ணு வேணா தம்பிக்கு ஊட்டுவுடுவே ஆமா பையனுக்கு ஊட்டுவுடுவே எங்க வீட்டுக்காரு சாப்ட மாட்டாரு என் பொண்ணு சாப்ட மாட்டா
ஓ அப்ப கஷ்டந்தா இல்ல ம் சேரி சேரிங்க ம்
ஆ இப்போ பரவால ஆனா வாரத்தல ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம எடுத்துக்கணு அத
ஆமா
ஆமாங்க இல்ல நானு இந்த கருப்பு உளுந்து லட ட்டு வந்து நா ட்ரை பண்ணி பாக்கறங்க எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குனு நெனைக்கிற ஏனா கருப்பு உளுந்த நல்லா வறுத்துக்கணுங்ளா
ஆ நல்லா வறுத்து ரைஸ் மில்ல குடுத்து அரச்சிருங்க அப்பதா நல்லா நைஸா ஆகு
அப்டிங்ளா அதுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுணுங்ளா ஒரு கிலோ ரெண்டு கிலோவே போட்டுட்ருங்ளா
ஆமா ஆமா அது ஒரு ரைஸ் மில்லனா அவ்ளதா போடற மாரி இரு க்கு போட்டுட்டே கொஞ்சோ தனியா வெச்சுக்கோங்க மிக்சில அடிச்சீங்கன்னா ஆ உங்களுக்கு கொற கொறன்னு இருக்கு நீங்க சாப்பிடும்போது ஒரு மாரி இருக்கு இல்ல முடிஞ்சா வேணா பாருங்க நைசா அரைக்கிற மாரி
சேரி ஓகேங்க நா
அ ஆ நல்லா அரச்சிட்டு நாட்டு சக்கரையு நல்லெண்ணையு நடா சேத்துக்கோங்க கொஞ்